ஹலோ வணக்கம் தோழி எப்டி இருக்கிங்க? ஹலோ ஹலோ நல்லா இருக்கே தோழி சாப் ட்டீங்களா
சாப்டேன் தோழி நீங்க சாப்டீங்களா
ஆஹ் சாப்ட்டேன் தோழி என்ன சாப்டீர்கள்
நானா காலை டிஃபன் சாப்டேன் தோழி
மதியம் உணவு சாப்பிடவில்லையா
இன்னும் சாப்பில்ல இதுக்கப்புறம் தான் தோழி சாப்பிடணும்
சரிங்க தோழி சமைத்து விட்டீர்களா
சமைச்சுக்கிட்டே இருக்கேன் தோழி
என்ன சமைக்கிறிர்கள்
மீன் கொழம்பு
அப்புடியா எனக்கு மீன் கொழம்பு எப்படி வைத் வைப்பது என்று தெரியாது கொஞ்சம் கூற முடியுமா
ஆஹம்
கொஞ்சம் விளாவாரியாக ஆஹ் சொல்லுங்கள் கொஞ்சம் விளாவாரியாக
ஹம் பர்ஃஸ்ட்டு புளி நம்மளுக்கு தேவையான அளவு புளி எடுத்துக்கணும்
ஓகே
தேவையான அளவு புளி எடுத்து நல்லா கரைச்சி
ஆஹ்
கரைச்சி வேணுன்ற அளவுக்கு நம்ம எவ்வளவு கார சாப்படுவோம் அந்த அளவுக்கு எத்தனை ஸ்பூன் மிளகாத்தூள் வேணுமோ போட்டுக்கலாம்
உம்
போட்டுக்கிட்டு என் எண்ணெய் ஊத்தி வெந்தயம் கடுகு ஜீரகோம் எல்லாம் போட்டுட்டு பொரிஞ்சு வந்ததுக்கு அப்புறம் வெங்காயம் பூண்டு கருவப்பிள்ளை கொத்தமல்லி வெங்காயம் போட்டு நல்லா தாளிச்சிடணும் தக்காளி எல்லாம் போட்டு நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் இந்த குழம்பு எடுத்து ஊத்தி இந்த புளி கரைச்சல் வச்சு ச்சக்கொள்ள அது மசாலா போட்டு அது தேவையன்றதை எடுத்து ஊ ஊற்றிட்டு நல்லா கொதிச்சு நல்லா வந்ததுக்க அப்புறம் குழம்பு வந்ததுக்கப்புறம் நல்லா இறக்கி மீனை போட்டுட்டு இறக்கணும் ரெண்டு கொதி கொதிச்சிடும்
ம் மீன் எத்தனா மீன் வந்து எடு எவ்வளவு நேரம் வேகுது இருக்க வேண்டும் தோழி
ஒரு அஞ்சு நிமிஷம் வெந்தா போது வெந்துடும் மீன் அஞ்சு நிமிஷம் த வெந்துடும் தோழி நம்மளுக்கு தெரிய பார்த்த உனே கலர் மாறும் ஒரு மாரி அஞ்சு நிமிடம் வெந்தா போதும் மீன்னு
சரிங்க சரிங்க தோழி அருமையான பதிவு பதிவித்திரு நான் என்ன சமைத்திருக்கிறேன் என்றால் உருண்டை கொழம்பு
உருண்டை கொழம்பு செஞ்சீங்களா எப்படி செஞ்சீங்கன்னு சொல்கிறீங்களா
ஆஹ் சொல்லறேன் தோழி உருண்டை குழம்புக்கு வந்து பர்ஸ்ட் உளுத்த பருப்பு துவர பருப்பு கடலைப்பருப்பு உளுத்த பருப் இப்ப வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் ரெண்டு சிறு கர தேக்கரண்டி அளவு போட்டால் போதும் ஒரு அரை டம்ளர் கழுத பருப்பு அரைட் டம்ளர் துவரம் பருப்பு போட்டு ஊற வைத்துக் கொள்ள வேண்டும் இரண்டாவது மூன்று மணி நேரமாவது ஊற வேண்டும் கூறிய பின்பு நம் வடைக்கு அரைப்போம் அல்லவா
ஆமா
அதேபோல் அரைத்து மைய அரைத்து விடக் கூடாது கொர கொரப்பாக அரைத்து அதில் காஞ்ச மிளகாவும் பூண்டும் சேர்த்து அரைத்திக் கொள்ள வேண்டும் கூட கொஞ்சம் சோம்பும் போட்டுக் கொள்ளலாம் சிறிது சீரகம் வேண்டுமென்றாலும் போட்டுக் கொள்ளலாம் சுவை கொஞ்சம் கூடுதலாக இருக்கும் பிறகு மூன்று வெங்காயத்தை எடுத்துக் கொள்ள வேண்டும் வானுல் பூண்டை தனியாக உரித்துக் கொள்ள வேண்டும் ஏனென்றால் பூண்டு நம் உடம்பில் உள்ள நச்சுத்தன்மையும் கொழுப்பு தன்மையும் கரைக்கக் கூடியது அதனால் பூ பூண்டை அதிகம் சேர்த்துக் கொள்வது மிகவும் சிறப்பு ஒரு வானொலியை எடுத்து அதில் எண்ணெய் ஊட் ஊற்ற வேண்டும் சிறிது கடுகு வெந்தயம் போட வேண்டும் கருவேப்பிலை மற்றும் பூண்டை சேர்க்க வேண்டும் அதனுடன் வதக்கவும் வதக்கிய பின் வெங்காயம் வதக்கவும் வெங்காயத்தில் சிறிது உப்பை சேர்க்கவும் அதன் கண்ணாடி பதும் வரும் வளை சேர்த்து வதக்கவும் வதக்கிய பின் தக்காளி சேத்து வதக்கவும் தக்காளி கொல கொலப்பு தன்மை வந்து உடன் மொளகாத்தூளு உப்பு வெல்லாம் தேவியான அளவு நம் நம் தேவைக்கேற்ப போட வேண்டும் ஒரு எலுமுச்சை அளவு புளி எடுத்து கரைத்து ஊற்ற வேண்டும் பின்பு நம் உருண்டை கொழம்புக்காக அரைத்து வைத்தமொல்லமோ அந்த உருண்டையை ஆவி கற்ற வேண்டும் இட்டலியா இட்டலியை வேக வைக்கும் ஆ குண்டாவில் வேக வைத்து பின்பு ஒரு ஒரு பதினைந்து நிமிடம் கழித்து எடுத்து பார்த்தால் அது கொஞ்சமாக வெந்திருக்கும் அதுனை அந்த குழம்பில் எடுத்தில் நல்லா அந்த குழம்பு கொதித்து கெட்டித்தன்மை வரவரும் கலக்கி கொள்ள வேண்டும் நமக்கு போதன்ற அளவு கெட்டிப்பட்டு விட்டதால் அந்த உருண்டையை எடுத் து ஒவ்வொரு உருண்டைகளாக அதில் போடவும் போட்ட பின் நன்பு நன்கு கொதி வர வேண்டும் பின்பு கொற்றமல்லி எலையை தூவி ஏறக்கவும் எருக்கு வந்து பெருசாக பொரியல் அதெல்லா செய்ய வேண்டிய அவசியம் இல்லை அப்பளம் இல்ல பப்படம் இல்ல வடகம் அந்த மாரியான சிம்புளா ஏதாவது இருந்தால் செய்து வைத்து கொண்டால் குழத் குழந்தைகளும் சுவைத்து உண்பார்கள் பெரியவர்களுக்கும் மிகவும் ரொம்ப பிடிக்கும்
செரிங் தோழி
கொஞ்சம் கடினமாக இருந்தாலும் சுவை மிக அருமையாக இருக்கும் நீங்கள் விடுமுறை அப்போ வேறு எங்குவாது சென்று உள்ளீர்களா
விடுமுறை அப்பு நாங்க எங்குமே செல்லல தோழி வீட்லயே தா இருக்கோ
ஓ உங்கள் ஊரில் திருவிழா அந்த மாரி என நாவ் து
ஆ ஆ ஆ நடப்பெற்றது அது இப்போ அது கலந்துகுட்டோ தேவ் தோழி
ம்
அதுல பேய் கலந்துகிட்டோ
என்ன சுவாரிஸ்யமாக உள்ளது என்று கொஞ் கூறிர்களா
சோரவேசமா அதுல எது எது நல்லா இருந்ததுன்னு கேக்றீங்களா
ஆ எது உங்களுக்கு மிகவும் நிர்பணமானது அந்த அல்லது சுவாரஸ்யமாக ஆ இருந்தது
கூழ் ஊத்றத் தேன கூழ் ஊத் திருவிழாக்கு கலந்துகிட்டோ பேய்ட்டு
ம்
சாமியெல்லா பாத்துட்டு நல்லா தா இருந்துது எப்பமே நாங்க கிராமோ அது
ம்
நாங்க பொறந்து வளந்த ஊரு ரொம்ப வருஷோ கழிச்சு போனனால நல்ல ஹாப்பியா இருந்தது
சரி சரி சரி மிகவும் சந்தோஷ உலகமாக இருந்தது
சந்தோஷமா இருந்தோ
கிராமம் என்றால் இயற்கையான காற்று பசுமையான பசுமையாக இருக்கும் இடம் எல்லாம்
ஆமா தோழி
அங்க சத்தான உணவு தான் மிகவும் அதிகமாக. சமைப்பார்கள்.
ஆமா தோழி.
கடைத்தெருவுக் கெல்லாம் சென்றீர்களா.
கடைத்தெருவுலாம் எதுவும் அங்க போடல தோழி ஏன்னா அது ரொம்ப கிராமம்.
ஹம்.
ஒரு கடத்தெருவுக் கூட எதுவுமே போடல.
ஓ குழந்தைகள் வெளையாடுவது கூட எதுவும் இல்லைங்களா.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
உம்.
ஒரு கடை தெருவு கூட எதுமே இல்ல.
சரி சரி.
ஒரு சின்ன கடையோ இல்லை வளையல் போடுற மாரியோ எதுவுமே இல்லை தோழி அங்க
ஓ வளையல் வளையல் முக்கியமானது பெண்களுக்கு வளையல் அந்த கடையே இல்லையா.
அந்த கடையே இல்ல தோழியங்க.
ஓ.
ஏன்னா இது வந்து ஊ. ஊர்ல இருக்கா உள்ள உள்ள இருக்குந்த. கோவில் உள்ள கூழ் ஊத்துனாங்க.
ஓ.
அதனால அது என்னன்ன தெர்ல இதுவரையும் ஒரு கடைய நான் பார்த்ததும் இல்ல நான் போனோம் வேற ஐஸ்கிரீம் சாப்பிடுற அந்த வண்டி மட்டும் வந்திருந்தது.
ஓ.
அதை மட்டும் வாங்கி சாப்பிட்டோம். அவ்வளதான் வேற ஏதுவுமே வர்ல தோழி ஒரு அலையில அணங்கது கூட எது. ஏன் வர்ல.
வேற எந்த பண்டங்களும் வரவில்லை. விளையாட்டு சாமான்கள் மொ. ஹம் எந்த உபயோகப் பொருட்களும் இல்லவில்லை.
இல்லவில்லை.
செரிங்க செரிங்க தோழி உங்களிடம் பேசுனது எனக்கு மிகவும் மகிழ்ச்சியாக உள்ளது நீங்களும் என்னிடம் பேசி.
எனக்கும் மகிழ்ச்சியாதான் உள்ளது தோழி. உங்கிட்ட. பேசுனது எனக்கும் மகிழ்ச்சியாக தான் இருக்கு. .
நன்றி சார் நன்றி மிக்க நன்றி. மீண்டும் நம் பேசுவோம்.
ம் ம் மிக்க நன்றி தோழி ஆ நன்றி வணக்கம்